புரியுதா ப்ரோ
ம் என்ன கேக்குக்குது ப்ரோ உங்களுக்கு ம் இல்ல ப்ரோ இல்ல நீங்க
ஆ நா குடிச்சிருவோ ப்ரோ எப்பிமே இந்த டைமிங்கு
ஆ ஓகே ஓகேப்பா ம் டாபிக்ன சொல்லுங்க ப்ரோ டாப்பிக் என்னா சொல்லிருந்தீங்க
இது அதா நீங்க இப்போ ஸ்கூல்ல போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல எப்பிடி ஏ ஸ்கூலுக்கு எப்பிடி போவீங்க நீங்க மொதல
மோஸ்லி டென்த் வரை பாத்தா புல்லா வாக்கிங் தா ப்ரோ ஸ்கூல்லந்தே சைக்கிள் ஆமா வீட்லருந்து ஒரு ஒன் பாயின் கிலோமீட்டர் லிமிட் தா சார்
ஓ
ஒ ஓ எங்கலயா அ நானு அப்பிடிதா ஆ ஒரு ஒன்ல ஒன்னாங் கிளாஸ்ல இருந்து ஆறா கிளாஸ் வரைக்கு வீட்ல கொண்டு போய் விட்ருந்தாங்க பக்கோந்தா இருந்தாலு வீட்ல கொண்டு போய் விட்ருவாங்க பைக் இருக்குனு அதுக்கடுத்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு நானா நடந்து போய்ட்டு வருவே அதுக்கடுத்து லெவன்த் டுவல்த்துக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து டென்த் வரைக்குந்தா இருந்தது அதனால லவன்த்து டுவல்த்து வேற ஸ் கூல் போம்போது நா வந்து சைக்கிள் வாங்கி குடுத்துட்டாங்க கொஞ்ச தூரமா இருந்துனு சொல்ட்டு அப்பிடி போய்ட்டு வந்தே நீங்க எப்பிடி லெவன்த் டுவல்தல எப்பிடி கேக்குது கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
கேக்குது ப்ரோ உங்குளுக்கு நெட்ஒர்க் இஷ்யுவா
இல்ல இல்ல எனக்கு இல்ல உங்களுக்குதா எதோ அந்த சைட்ல இருக்கு அது போல சேரி இது லவன்து டுவல்த்துலா எப்பிடி பேயிட்டு வந்திங்க அ டென்த் வரைக்கு நடந்து போயிட்டு வந்திங்கனிங்க லவன்த் டுவெல்த் சைகிளா
இல்ல புரோ மோஸ்ட்லி ஆட்டோ தா புரோ
ஆட்டோ வா அது தூரமா இருக்கா ஸ்கூல் அது
ஆமா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் சம்திங் போற மாரி
அது க கவர்மெண்ட்டா இல்ல பிரைவேட்டா அந்த ஸ்கூலு
ஃபுல்லா பிரைவேட் ஸ்கூல் தா புரோ பிரைவேட் க கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கு
ஓ நீங்க ஃபுல்லாவே பிரைவேட்ல தா படிச்சிங்களா அண்ணா ஓ ஓகே ஓகே நானு அப்டிதா
ஓகே ஓகே
காலேஜ்லா எப்டி பேயிட்டு வந்திங்க அது தூரமா இல்ல அதுவு பக் க்கமா ஸ் ஹாஸ்டல் சேந்துட்டீங்களா
ஆமா ஆமா புரோ நம்மளுக்கு காலேஜ்ல மோஸ்ட்லி நம்ப லெவன்த் டுவல்த் ஃபுல்லாவே ஹாஸ் ஸ்டல் தா நம்ப அப்பிடி பழகிருச்சு ஆமா
அ ஸ்கூலுக்குலா ஹாஸ்டல் இருக்கா
ஸ்கூல் ஹாஸ்னா தனியா
ஓ நீங்க தனியா எடுத்து தங்கி இருந்தீங்க
ஆமாம் இல்ல தனியா ஸ்கூலுக்கு தனியா ஹாஸ் ஜீல்லால இருக்கு ப்ரோ அது கான்வென்ட் அந்த மாரி இடத்துலலா ஹாஸ்டல்ஸ்லா வச்சிருப்பாங்க நெறையா ஸ்கூல்ல
ஓ கொஞ்ச பெரிய ஸ்கூல்லலா அப்டியே வச்சிருப்பாங்க அப்டி
ஆமா
ஓகே அப்போ நீங்க காலேஜு ஹஸ்டல் தா படிச்சீங்க இப்போ ஹாஸ்டல தா இருக்கீங்க ச ஹாஸ் டல்னா அதா வெளில தங்கியிருக்கீங்க
ஆமா
சேரி
அப்புற நீங்க எ எங்க இருக்கீங்க சொல்லுங்க சார் எம்ப ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஃப்ரோ இப்போ முன்னா தா இருந்துச்சு இப்ப லவன்த டுவல்துல இருந்து தா ஸ்போட்ஸ் எல்லா திருப்பி காலேஜ் போய் தா ஸ்போர்ட்ஸ்லா கண்டினியூ பண்ணிட்ருக்காங்க
ஸ்போர்ட்ஸ் டே லா வப்பாங்களா
ம் அதெல்லா பயங்கரமா இருக்கு ஸ்போர்ட்ஸ் டே லா ஸ்கூல்ல பயங்கரமா இருக்கு
ஆ ஏதாச்சு கேப்டன்கலா ஒங்கள போட்ருக்கானுங்களா
பரேட் இதெல்லா போ மாட்டோ கேம்ஸ்ல வேணா கேப்டனா இருந்துருப்போ
ஒ அந்த இல்ல அ ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் எல்லோ ஹவுஸ்னு நாலு ஹவுஸா பிரிப்பாங்களா
இல் அது அதுலலா நம்மளுக்கு செட் ஆகாது ப்ரோ அதுல எல்லாத்தையு இப்ப ஆர்கனைஸ் பண்ற மாரி இரு மோ அது நம்மளுக்கு செட் ஆவாது தனி நமக்கு ஒரு பத்து பேர் பயஞ்சு பேர்னு தனியா டீம் குடுத்து அத ஆர்கனைஸ் பண்ணா கரெக்டா இருக்கு
ஓ நீங்க கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க ஆனா இந்த மாரி கேப்டன்ஷிப்ல போனது இல்ல
ஆமா அந்த ரெட் ஹவுஸ் ப்ளு ஹவுஸ் அதல்லா நம்ம கொஞ்சோ இது ப்ராப்ளம் டீச்சர் சொல்ற கொஞ்ச ப்ராப்ளம் ஆகு அதெல்லா போ கூடாது
ஓ ஓகே ம் காலேஜில கல்சுரல்ஸ்லா நடக்குமா
ஆ அதல்லா பயங்கரமா நடக்கு ப்ரோ உங்க காலேஜ்ல
ஆ இப்பதா ப அ ரெண்டு வருஷ போயிருக்கு நா வந்து கல்ச்சுரல்ஸ் ரொம்ப அட்டன் பண்ண மாட்டே ஏனா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரெண்டு ம நேர டிராவல் ஆயிடு காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு இங்க இருந்து காலேஜ் தூரோ நா வந்து ஒரு ட்ரெயின்னு ரெண்டு பஸ்ஸுன்னு ஏறி இங்க இருந்து காலேஜுக்கு போயிட்டு வருவே
ஓகே ஓகே நமக்கு காலேஜில கல்ச்சுரல்ஸ் பாத்திங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ்லா பண்ணிருக்கோ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாலா ஃப்ரோக்ராம் நடக்கு
ஓ எங்களுக்கு வந்துட்டு காலேஜு ஃபுல்லாவே ஃப்ரோகிராம் நடக்கு டிபார்ட்மெண்ட் வைஸூ தனியா நடக்கு அது வேற என்னமாவது வருஷத்துக்கு ரெண்டு தடவ அதாவது ரெண்டு ஒரு செமஸ்ட்ருக்கு வந்துட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு செமஸ்ட்ருக்கு வந்துட்டு எப்டின்னா அதாது காலேஜ் கண்டெக்ட் பண்ணு மொத்த காலேஜு சேர்ந்து எல்லாருமே பா கன்டெக்ட்
அது வந்து அது வந்து தனியா வைப்பாங்க ப்ரோ எங்க காலேஜ்ல மொத்த காலேஜும் சேந்து ஒவ்வொரு டிஃபார்ட்மெண்ட்டு தனியா கன்டெக்ட் பண்ணி அதர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லா உள்ள வருவாங்க இன்வைட் பண்ணுவோ
ஓ அப்டி சொல்றியா அதர் காலேஜஸ்லா உள்ள பார்டிஸிபேட் பண்ணுவாங்களா
ஆமா ஒரு நாங்க டிபார்ட்மெண்ட் வைசா இன்வைட் பண்ணுவோ ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து இப்ப பீ காம் டிப்பார்மெண்ட் மட் ஆம பீ காம் னா பீ காம் டிப் பாரட்மெண்ட் எந்தெந்த காலேஜ்ல நியர் பை காலேஜ்ல வந்து டென் டூ லெவன் காலேஜஸ்லருந்து ஃபிப்டீன் காலஜஸ் இருக்கு
இவ்வா எல்லா காலேஜ்ஸு கூப்ட்டு வச்சு ஒரு பெரிய கிரௌண்ட் மாரி புடிப்பீங்கங்களா
இல்ல நம்மளுக்கு காலேஜ்லயே பங்க்ஷன்ஸ் ஹால்லா தனியா இருக்கு
ஓ பிளேஸ் அதிகமா இருக்குமா உங்க காலேஜ்ல
ஆமா நம்ம அந்த டேக்கு அந்த டே நம்ம செலக்ட் பண்ணி எல்லா காலேஜஸு இன்வைட் பண்ணி அண்ட் ஃப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுவோ நாங்க
ம் ம்
காம்பெடிஷன்ஸ் மாரி குவிஸ்ஸு அந்த மாரி ஃப்ரோக்ராம்ஸ் எல்லா கண்டெக் பண்ணுவோ
ஆ ஸ்போர்ட்ஸு நடத்துவிங்களா இல்ல
ஆ ஸ்போர்ட்ஸ் இருக்காது ஸ்போர்ட்ஸ் இருக்காது குவிஸ் காம்பட்டிஷன் இந்த மாரி சர்ட்பிகேட் என்னென்ன டிசைனு ட்ராயிங்கு ஆ ஆமா டான்ஸ் ஈவென்ட்
ஓகே நீங்க எதா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா
இல்ல எங்க காலேஜ்ல நா அதர் காலேஜ் போனா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோ எங்க காலேஜ்ல ருந்து வரம்போது நாங்க கண்டெக்ட் பண்ணுவோ எல்லா கேம்ஸூ கண்டெக்ட் பண்ணுவோ
உங்க காலேஜ்ல வந்துட்டு உங்க காலேஜ் தா நடந்துன்றீங்க அந்த பதினஞ்சி காலேஜ்
ஆமா அதே மாரி அவுங்க காலேஜ்ல அவுங்க காலேஜ்ல இன்வைட் பண்ணும்போது நாங்க உள்ள போயி பார்ட்டிசிபேட் பண்ணுவோ
ஓ ஓகே புரியுதா
வேல்யூடு ஆமா ஒவ்வொரு சர்டிபிகேட்டு வேல்யூடு நமக்கு அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆகஸ்டில் மாதிரி ஆட் ஆகும் நம்ம இதுல மார்கஸ்ல எங்க காலேஜ்லயே கண்டெக்ட் பண்றாதுலா நாங்க வந்து நா ஒரு ப்ரோக்ராமுக்கே ஹெட்டா இருந்து நா எனக்கீழ ஒரு ஜூனியர் பத்து பேர இன்பார்ம் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு என்னென்ன வேணுமோ அத நாங்க அரேஞ் பண்ணி நா கண்டெக்ட் பண்ணுவே
இதெல்லா நீங்க தேர்டு இயர் போனதுக்கு அப்புறமா தா நடக்குமா இல்ல சும்மா ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க இந்த மாரி கண்டெக்ட் பண்ணலாமா
அப்பயலுருந்தே நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லா வந்து பா்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்க நா டிபார்ட்மெண்ட்ல போயி சேரம்போது நா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனால எல்லா ஃபங்க்ஷனுக்கு நம்மள இன்வைட் பண்ணுவாங்க உள்ள
ஓ
போயிட்டு அதுக்கான ஒர்க் இதெல்லா பண்ணி குடுத்துட்டு வருவோ டிப்பார்ட்மெண்ட்ல கொஞ்சோ நல்லா இருந்தனால நம்மள எல்லா பங்க்ஸன்ஸ்க்கு எல்லாத்துக்கு கூப்டுவாங்க இன்வைட் பண்ணுவாங்க அது சீனியர்ஸ் மட்டும் கண்டெக்ட் பண்ணாம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்ப மெயின் ஹெட் சீனியர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழ சூப்பர் சீனியர் ஒருத்தரு அந்த மாரி ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட்ல இருந்து மூணு பேரு நாலு பேருன்னு சொல்ட்டு அது ஒவ்வொரு கிளாஸ்லருந்து
இப்போ வந்துட்டு அந்த காலேஜ்ல அந்த பிரெசிடென்ட் எலெக்ஸன் அ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லா நடத்த விட்றாங்களா அந்த மாதிரிலா
ஆமா ம் அது எங்க காலேஜ்ல இருக்கு ப்ரோ ஆ இருந்துச்சு எங்கள வந்து டிபார்ட்மெண்ட்டில வேர டிபார்ட்மெண்ட் நடத்துவாங்க ஆமா ஆமா எங்களுக்கு டிப்பார்ட்மெண்ட் இதுல வந்து நா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டியா இருந்த டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டியாவும் இருந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டியாவும் இருந்த
ஓ
ரெண்டு இதுல இருந்த அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து கிளாஸ் இது கிளாஸ் லிடரா அந்த எப்படி சொல்ல ஆமா காலேஜ்ல
ஓ அப்போ கல்ச்சுரல் ஸு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு மொத்த காலேஜ்ல இருக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ்டேவும் தனியா நடத்துறாங்களா
ஆமா ஆமா
ஓ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு
காலேஜுக்குன் ஆமா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் வரும்போது அங்க டிபார்ட்மெண்ட் வைஸா டீம் எறக்குவோம்ல
ஓ
எல்லா கேம்ஸுக்கும் ஆள கலெக்ட் பண்ணி அது நாங்க ட்ரைனிங் குடுத்து கேம்ஸ்ல இல் இல்லாதவங்களையும் கூப்ட்டு இன் இன்வைட் பண்ணி உள்ள நடத்துவோம்
ட்ரெய்னிங்லாம் எப்படி அது காலேஜ் முடிச்சு அ அ அதுக்கடுத்து அங்க கிரௌண்டல ட்ரைனிங்கா
தனியா கிரௌண்ட்ல கூட்டு போய்ட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்தையுமே கூட்டு போய்ட்டு அவுங்க தனியா அவுங்கவுங்க பிளேஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒவ்வொரு ப்ளேஸ் குடுத்து இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட்ல
ஓ கிரௌண்ட் வந்துட்டு எப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பீங்களா இல்ல
ஆமா எங்க காலேஜ்ல மொத்தோ லெவன் டிபார்ட்மெண்ட் இருக்கு லெவன் டிபார்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லெவன் பிளேசஸ் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அது ஃபுல்லாமே ஸடேடியம் மாதிரி கெடக்கும் க்ரௌண்டு ஃபுல்லாவே
பெரிய கிரௌண்டா
ஆமா ஸ்டேடியம்ல அந்த சார்ஸ்ல உக்காந்துக்கலா ஆமா காலேஜ்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போணும் கிரௌண்ட்டுக்கு
ஓ
ஹாஸ்டலுக்கு போற வழியிலே தா இருக்கும்
ஓஹோ
கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கமே தா இருக்கும் அதுக்கு போற வழியிலே கிரௌண்ட் இருக்கும் அங்க போய் நாங்க ப்ரக்டிஸ் பண்ட்டு டேஸ்காலர்ஸும் பஸ்ல தா அவுங்க எல்லா வருவாங்க எல்லாருமே
ஓரு காலேஜுக்கு குள்ள கேம்பஸ்க்குள்ளே பஸ்சு இருக்குமா
ஆ அது வந்து ஸ்போர்ட்ஸ்டே அப்ப வந்து காலேஜ் பஸ்லா கிரௌண்டுக்கு போயிடும்
ஓஹோ
போட்லே இந்த பிரக்டிஸ் டைம் எல்லா காலேஜ் பஸ் கிரௌண்டுக்கு போயிரும் நாங்க காலேஜ் முடிஞ்சோனே மொத்தமா டிப்பார்ட்மென்ட் வைஸா எல்லாமே கிரவுண்டுக்கு போய்ட்டு அங்க பிரக்டிஸ்லா முடிச்சுட்டு அங்கருந்து அப்டியே ஹாஸ்டல் பசங்க ஹாஸ்டல் போயிருவாங்க டேஸ் காலர்ஸ் வந்து பஸ்ல எறி
பக்கத்துல நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லா இருக்குமா சிட்டி சென் சென்டர்ல இருக்கா இல்ல சும்மா வில்லேஜ் சைட்ல அங்க ஓரமாக இருக்குமா உங்க காலேஜ்
நம்மள்துலாம் சென்டரு தா ப்ரோ சென்டரு தா எங் நா வந்து மௌண்டின்ல படிச்ச அந்த மௌண்டைன் பிளேஸ் மாரி கொடைகானல்
ஓ அந்த மாரி சைட்ல இருக்கிற மாரி ஒரு ப்ளேஸ்ல தா உங்க காலேஜ் இருந்துது
ஆமா ஆமா
அ காலேஜ் டைமிங் என்ன ப்ரோ
நம்ளுதா நார்மல் டைமிங்தா ப்ரோ நயன் ஓ கிளாக் காலேஜ் ஈவினிங் த்ரீ தேட்டி ஃபை த்ரீ ஃபிப்டிக்கலா முடிஞ்சிரு
த்ரீ ஃபிப்டி ஆவுமா இதா ஆனா பி எஸ் சி அந்த குரூப் எடுத்தா எ எங்க முக்காவாசி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஆ அது ஆஃப் டே முடிஞ்சுரு
ஆமா எங்கள்து வந்து ஆஃப் டே கணக்கு மாரி தா எங்களுக்கு க்ளாஸ்லா அந்த லஞ்சு பிரேக்கல்லா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா க்ளாஸ் முடிஞ்சு லஞ்ஜ் பிரேக் காலேஜ்ஜ முடிச்சிருவாங்க
எங்களுக்கு வந்து நா வந்து பீ டெக்கு ங்கறதுனால அதா கால்ல எட்ரலேருந்து அ பன்னெண்டு மணி வரைக்கூ க்ளாஸஸ் நடக்கூ அதுக்கடுத்து பன்னண்டுல ருந்து ஒன்னு வரைக்கூ லன்ச் பிரேக்கு அப்புறோ ஒன்னுலருந்து நால்ர வரைக்கூ க்ளாசு
அதேதா ப்ரோ எ உங்களுக்கு ஏன்னா க்ளாஸ் ஒரு நாளைக்கி எயிட் ஹவர்ஸ் எயிட் எயிட் க்ளாஸஸ் இருக்கூ
ஆமா ஆமா
எங்களுக்கு சிக்ஸ் கிளாஸஸ் தா இருக்கூ ஒரு நாளைக்கி
ஆ ஓ அ ஆனா இங்க எங்க என்ன என்னோட ஃபிரெண்ட்ஸ்லா முக்காவாசி வந்து நாலே நாலே பிரியட் தா ஒரு நாளைக்கி பி எஸ் சி எடுத்தவுங்களுக்கு
அந்த மாரி இருக்கிறவுங்களுக்குலா கண்டினியூயஸ்ஸா க்ளாஸ் நடக்கும் ல நடுல வந்து ஒரே ஒரு இன்ரோல் ப்ரேக் மட்டு ஒரு ஃபிப்டின் ஹவர்ஸ் ஃபிப்டின் மினிட்ஸ் விடுவாங்க அவ்ளோ தா எங்களுக்கு வந்து காலைல ரென் ஆ எங்களுக்கு ஆமா எங்களுக்கு வந்து பிரேக் அதிகமா விடுவாங்க
ஓ
ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் க்ளாஸ் நடக்கூ அதுக்கப்புறோ ஒரு ஆஃப் நவர் பிரேக்கு திருப்பி ஒன் ஹவர் க்ளாஸ் நடக்கூ ஒன் அவரு லஞ்ச்சு பிரேக்கு திருப்பி ஒரு டூ டூ க்ளாஸஸ் நடக்கூ திருப்பி ஒரு பிரேக்கு அதுப்புறோ ஒரு ஒன் கிளாஸு அந்த மாரி
ஓகே செரிங்க ப்ரோ செரி அப்போ வச்சுட்டுமா ஆ
ஓகே ப்ரோ ஓகே
ஆ வச்ச